ஹலோ
ஆ ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்க
என்ன பண்றீங்க
நானா இப்பதா புள்ளய ஸ்கூலுக்கு அனுப்பி உட்டுட்டு இன்னொரு புள்ளய பாத்துட்ருக்க
அப்டிங்ளா செரி செரிங்க
ம்
அப்ப அந்த பைய என்னா பண்றா
அவ கைக்கொழந்தங்க
கைக்கொழந்தையா எத் எத்தன மாசோ ஆவுது
அவ பொறந்து மூணு மாசந்தா ஆகுது
ஒஹோ அப்படியா நார்மலா சிசேரியனா
ஆப்ரேஷன்தாங்க எங்கெங்க நார்மலுக்கு ட்ரை பண்றாங்க இப்பல்லா
ஆமா ஆமா எல்லாத்துக்கு எனக்கு ரெண்டுமே ஆப்ரேஷன் தாங்க
ஆமாங்க ஆப்பு ஆஸ்பத்திரிக்கின்னு போயி நொழைஞ்சாலே ஒடனே ஆப்ரேஷன் பண்ணி வுட்டறாங்கங்க பிரசவம் பாக்காம
இப்பல்லா எங்க யா யாரு புள்ள வலியோட புள்ள பெத்துக்கிறா எல்லா ஈசியாவே பாக்கதா பாக்குறாங்க
ஆமாங்க நானு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டங்க என் என்னோட ஆப்ரேஷன்ல
சேரி சொல்லுங்க கொஞ்சோ என்ன பண்ணு என்னாச்சு
இல்லங்க என்னாச்சுனா தம்பி வந்து தோ அ ஒம்போது மாசத்துலே பொறந்துட்டா
ஓ ஓ
அ ஒம்போது மாசத்துலே பொறந்ததால அ தல வந்து திரும்பாமலே இருந்துருச்சி அதோட என்னா பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன்தா பண்ணணுனு சொல்லிட்டாங்க சேரின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா வீட்லே பனிக்கொடமு ஒடஞ்சிருச்சு நேரா ஆஸ்பத்திரில போயிட்டு அப்பறமா பத்து மணிக்கெல்லா ஆப்ரேஷன் பண்ணிதாங்க எடுத்தாங்க புள்ளய வெளில
எனக்கு ரெண்டுமே ரெண்டு பேபிமே இதுதாங்க பனிகொடோ ஒடஞ்சிதா நானு போன
சேரி
அ ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு அப்டிதா ரெண்டாவது பையனுக்கு அப்டிதா
சேரிங்க எப்டி வீட்டு பக்கத்துலே ஆஸ்பத்திரி இருக்கா இல்ல ரொம்ப தூரோ போணுமா
இல்லங்க அர கிலோமீட்டரு தூரோ போணுங்க
அர கிலோமீட்டருதானா அப்பனா பரவால்ல கொழந்தைங்கல்லா பத் சேஃபாதானே இருந்தாங்க
ஆமா ஆமாங்க ஏனா வந்து நைட்டே ப பனிக்கொடோ ஒடஞ்சிருச்சி
சேரி
ம் கா காரு வந்து ரெடியா வச்சிருந்தாங்க அப்பா எல்லா ரெடியா வச்சிருந்தாங்க காரு அ நம்ளுக்குதா தெரியுமுல்ல எப்பயுமே வந்து கொழந்த எப்ப பொறக்கணுனு நமக்கு தெரியு டா டாக்டருங்களே சொல்லுவாங்கள்ல நாங்க எல்லாமே வந்து ரெடியா வ ச்சிருந்தாங்க அம்மா எல்லா காலைலே வந்து பனிகொட ஒடஞ்சதால ஒடனே நாங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு
அப்டிங்ளாங்க நம்ப ஆப் ரேஷன் பண்ணதால நம்ப கூடுதலா உணவு மொறய மாத்திக்ணுங்க நம்ப
ஆமாங்க அது நம்ம காலம் ஃபுல்லா வலி அது நம்மளுக்கு தெரியமாட்டிங்குது
ஆமாங்க நமக்கு ஒடம்புல வந்து கால்சியம் அயன் சத்துல்லா இருக்காது இப்ப
எல்லா சத்துமே போயிருக்கு நம்ம நெறைய ரத்த போக்கு நெறையா இருந்திருக்கு
ஆமா அதுக்கு நீங்க என்ன பண்ணனு டெய்லி கீர வகைகளு இந்த முந்திரி பாதாமு இதெல்லா நைட்டே ஊற வச்சி காலைல என்னா பண்ணீங்கனா அத எடுத்து சாப்டுங்க ஒங்களுக்கு முதுவலியே இருக்காது
இல்ல நாங்களு அப்டிதாங்க செய்வோ அந்த பேரிச்சம்பழம்லா அடிக்கடி சாப்டுவங்க த பேரிச்சம்பழோ முருக கீரை எல்லா இருக்குல்ல அதுலல்லா இரும்பு சத்து இருக்கு
ஆமா
அது காலைலே வந்து சூப் மாரி வச்சு குடுப்போ நாங்க
நா என்ன செய்வேன் தெரியுமா முருங்க கீரைய சூப்பு மாரி வைக்க மாட்டே என்ன பண்ணுவேனா முருங்க கீர அப்டியே பறிச்சி அத வந்து கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடுவே கட் பண்ணிட்டு அத என்ன பண்ணுவேனா தண்ணில போட்டு கொதிக்க வச்சிருவே கொதிக்க வச்சு அந்த தண்ணி வருது பாத்தீங்லா பச்ச கலர் அப்டியே மாறி வரு கலரு
ஆமா
அதுல லைட்டா கொஞ்சமா ஒரு உப்பு தூள் போட்டு நீங்க அத குடிங்கலே உங்களுக்கு அப்டி உடம்புல ரத்தோ ஊரும் பாருங்க
நெக்ஸ்டு வந்து நீங்க சொன்ன மாரி நானு செஞ்சு பாக்குறேங்க
அதே மாரிங்க ரத்தோ ஊர்றதுக்கு இந்த சூரொட்டின்னு சொல்றாங்கங்க
ஆமா ஆட்டுக்கறிலே கெடைக்குமே
ஆமாங்க எனக்கு அது செய்யவே தெரியாது உங்களுக்கு தெரியுமாங்க செய்ய
இல்லங்க நானு சாப்ட்டது இல்லங்க ஆனா சொல்லுவாங் கேள்வி பட்ருக்கே
ஆ அது எப்டிங்க செய்றது
அது வந்து ஆனா அம்மா செய்வாங்க எங்க வீட்ல
செரி
அவுங்க சொல்லிதா கேள்விப்பட்றே அது வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிக்குங்க மஞ்ச மஞ்ச தூள் உப்பெல்லா போட்டு கழுவிட்டு
செரி
அத வந்து நெருப்புல வந்து வாட்டனும் போல இருக்குதுங்க
ஐயய நெருப்புல வாட்னா அதுலருந்து ஏதாது ஊத்தாது ரத்தமா
அதுலல்லா ஊத்தாதுங்க வந்து லைட்டா வரும் போலருக்கு நெருப்புல காட்டுனா நல்லா வெந்துருங்க அது
செரிங்க
அப்றோ சின்ன சின்னதா அரிஞ்சி போட்டு நம்ம வெங்காயொ தக்காளில்லா போட்டு நம் அ அசைவம் செய்வோ பாத்திங்களா சிக்கன் எல்லா
ஆமா
அந்தமேரி செஞ்சி சாப்டலாங்க நல்லா ரத்தோ ஊரு அதுல
அ
அது பிரசவ காலத்துல அது ரொம்ப முக்கியோங்க அது
அப்டிங்ளாங்க நீங்க ஆட்டோட நுரையீரல் சாப்ட்ருக்கீங்களாங்க
இல்லயேங்க எப்டி செய்யனு எனக்கு தெரியாது நீங்க
நா செஞ்சேங்க ஆமாங்க போன வாரோ நா செஞ்சே வீட்ல
எப்டி செஞ்சீங்க சொல்லுங்க கொஞ்சோ
ஆட்டோட ஈரல் செய்றீங்க பாத்தீங்ளா ஆமா அதே மாரிதாங்க இதயு செய்யணு
ம்
என்ன தெருமா செய்றீங்க ஃபஸ் ட்டு அந்த நுரையீரல வாங்கிட்டு வரீங்க பாத்தீங்ளா அத வந்து அடுப்புல வச்சு ட்டு சுடு தண்ணீல வச்சு அத கொதிக்க வுடணுங்க
இல்ல இல்லலா
ஆ அதுல வந்து ஒரு ஓசு மாரி ஒண்ணு வரு நொரையீரல்ல
ம் ம்
குழாயி மாரி இருக்கு அந்த குழாய என்ன பண்றீங்க இன்னொரு பாத்திரத்துல வெச்சு அத கீழ வெச்சிரணு
ம்
அந்த நுரையீரலிந்து அப்டியே நம்ம வந் சளி வரும் பாத்தீங்ளா நமக்கு
ஆமா ஆமா
நொர நொரயா அதே மாரி சளி அது கக்குங்க அப்டியே
ம் ம்
அது அது அதோட கிளீன் அது நல்லா சுத்தமா சளியே வராம இருக்கும் பாருங்க நொ ரையே வராம இருக்கும் பாருங்க
உ
அப்ப என்னா பண்றீங்கன்னா அத எடுத்து கழுவி மறுபடியு சின்ன சின்ன பீ துண்டுகளா கட் பண்ணி நீங்க அந்த க இது வருப்பீங்க தெர்மா ஈரலு
ஆமா ஆமா
ஆ அதே மாரி நீங்க வருத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க
செரி செரி என்க்கு அடுத்த தடவ செஞ்சா அத உங்கள்கிட்ட கேக்கற நீங்க கொஞ்சோ சொல்லுங்க மறுபடியு
கண்டிப்பாங்க இன்னைக்கு என்ன கொ சமையலு வீட்ல
இன்னைக்கா இன்னைக்கு சாம்பார் வெக்கலான்ட்டு இருக்க
சாம்பாரு காய்கறி எங்க கடைலயா தோட்டத்துலயா
டெய்லியு கடைலதாங்க வாங்கனு இங்க நம்ம வீட்ல இங்க கொஞ்சோ வசதி எல்லா இல்ல ஆமா நிங்க வாரசந்தை வந்து எங்க ஊர்ல போடுவாங்க நாங்க போய் மொத்தமா வாங்கிட்டு வந்து வெச்சுப்போங்க
பரவாயில்லயேங்க வாரசந்தையெல்லா உங்க ஊர்ல இருக்கா
ம் இருக்குங்கம்மா எங்க ஊர்ல போடுவாங்க வாரத்துக்கு ஒரு நாள் போடுவாங்க அதுல போய் நாங்க மொத்தமா வாங்கி வெச்சுப்போ அண்ணனைக்கு வாங்காம பசங்க ஸ்கூல் குடுத்தறப்பனுல்லயா அண்ணனைக்கு வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால வாரத்துக்கு ஒரு நாள் போய் வாங்கி வெச்சிட்டோம்னா அது ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு வந்துருங்க
சேரிங்க சேரிங்க கோ புள்ளைங்களோட சேந்து சினிமாக்கல்லா போவீங்ளா
சினிமாக்கல்லா சினிமாங்ளா எப்பயாச்சுந்தாங்க பசங்க படிக்கணு பெரிய பையன்
அப்டியா எத்தனாவது படிக்கிறான்
இந்த வருஷோ டென்த்துங்க அதனால அந்த அளவுக்கு வெளில போ முடியாது
அப்ப கஷ்டந்தாங்க நீங்க
நமக்கு காலைலயு நைட் வரைக்கு புள்ள படிக்கிறான் காலைல சீக்கிரமாவே எஞ்சிருவான் ஏஞ்சு நைட்டு வர்றத்துக்கு லேட் ஆயிடு
அப்டியா
ஸ்பெஷல் கிளாஸ்ஸெல்லா வெக்கிறாங்க ஸ்கூல்ல
சேரிங்க
அதுனால இந்த லேட்டாதாங்க ஆகு
நாங்கல்லா அப்டி இருக்க மாட்டங்க இந்த கை கொழந்தைய தூக்கிக்கிட்டே நா எல்லா கோயிலுக்கு வெளியூர் பயணோல்லா போயிட்டு வந்துட்டங்க
அப்பா பையன் பயப்பட மாட்டானாங்க
இல்லங்க அது சொந்தமா வீட்ல வா காரு இருக்கு
சேரி சிரிங்க
அது என் கணவர்தா அத ஓட்டு வாங்க அதனால எங்களுக்கு அது பயோந் தெரியாது இப்ப கூட நாங்க எங்க போனோம் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு தான் நாங்க போயிட்டு வந்தோம் தம்பிய தூக்கிக்கிட்டு
எந்த ஊருங்க
இங்கதாங்க சேலத்துக்கிட்ட முத்துமலை முருகன் சொல்லிட்டு இங்க அவ்வளோ அழகா இருப்பாருங்க
நான் போனது இல்ல அதெல்லாம் பார்த்தது இல்ல வெளில எல்லாம் அவ்வளோதா போனதில்ல
நீங்க ஒரு தடவை போய் பாருங்களேன் அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு விட்டு அதுக்கு பக்கத்துல ஏற்காடு இருக்கு
தீ
ம் நாங்க என்ன பண்ணுவோம் முத்துமலைமுருகன் கோயில் போய்ட்டு அப்படியே ஏற்காடயும் போய் சுத்தி பார்த்துட்டு வருவோங்க புள்ளைய தூக்கி கிட்டு
செரி செரிங்க நாங்கலாம் போனது இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் போனதில்ல
அப்படியா
எங்ககிட்ட வண்டி எல்லாம் இல்லையா அதனால நாங்க போனது இல்ல
அப்படிங்களாங்க வண்டி இல்லலைன்னு கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்துல வாங்கிறலாம்
கண்டிப்பாங்க உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும்
கண்டிப்பா கார் எல்லாம் வாங்கிருவீங்க கவலைப்படாதீங்க உங்க பையன் டென்த் படிக்கிறாப்பில்லையா
ஆமாங்க ஒரு பையன் டென்த்து படிக்கிறாங்க இன்னொரு பையன் வந்து இரண்டாவது படிக்கிறாங்க இப்பதான் புதுசா ஸ்கூல் மாத்திருக்கேன்
ஸ்கூல மாத்திட்டீங்களா யான் அங்க வசதி இல்லையா பழைய ஸ்கூல்ல
நம்ம கொஞ்சம் போக்குவரத்து வசதி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அதனால இந்த பையன் பெரிய பையன் படிக்க ஸ்கூலுக்கே ஒன்னா போட்டுன்னனு அனுப்சுட்டு இருக்கேன்
சேரிங்க சேரிங்க
பள்ளிலயும் நல்லா சொல்லி் கொடுக்குறாங்க
பரவாயில்லைங்க புள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா படிச்சாதான் அவங்களுக்குள்ள எல்லாமே தெரியும்
ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்கும்
ஆமா ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்கும் நானும் என்ன செய்ய போறேன் இப்போ பாப்பா படிக்கிற ஸ்கூல்லயே தம்பியும் சேர்த்துருவாங்க
இப்பதானே மூனு மாசம் ஆகுது கொஞ்சம் நாளும் போட்டுங்க அது காட்டியும்
அது ரெண்டரை மூணு வயசுல தாங்க சேர்ப்பாங்க அவ்வளவு அவசரமா
இப்பயே பிளான் இப்படி பிளான் பண்றீங்களா
ஆமாங்க ப்ரீ பிளானா இருக்கணும்ல எப்போதுமே முன்கூட்டியே
நல்லது நல்லதுதாங்க
இதாவது பரவால்லங்க ஸ்கூல்ல நான் வந்து வயத்துல புள்ள இருக்கிறப்பவே கேக்குறாங்க அடுத்த அட்மிஷன் போட்டுரலாமான்னு
இப்பலாம் அந்த அளவுக்கு அதையும் வந்துருச்சுங்க அட்வான்ஸா
ஆமாங்க பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டுறது கட்டணமே எவ்வளவு வருதுன்னா ஐம்பதாயிரம் வருது ங்க ஒன்னாப்பு படிக்கிறதுக்கே
ஆமாங்க இப்போ வந்து அதுக்கு அதுக்கு தகுந்த வசதி வந்து பள்ளியில வந்து அமைச்சிருக்காங்களங்க அதுக்கு வந்து பணம் கேக்கதானே செய்வாங்க
ஆமாங்க உங்க புள்ளைங்களை எது எதுல சேர்த்து விட்டுறீங்க படிப்ப தவிர வேற எதாவது
படிப்புவ யோகா போறாங்க கராத்தே
சேரி
அதுரலா கொஞ்ச வந்துது ப பசங்க வந்து ஆருவமா இருப்பாங்க
அப்டிங்ளா
வந்து வந்து இந்த வெள்யாட்டு ப வெள்யாட்டு ஜெ இதுல்லா சொல்லி் இதுடுப்பாங்க நல்லா அந்த அம்பு உற்றதல்லா இருக்கு பத்தீங்ளா அதல்லா சொல்லி் குடுப்பாங்க
என்னோட பொண்ணு அதாங்க கேக்குது அம்பு உட்றது ஈட்டி எரிய்யிறது பரதநாட்டியம் சேத்து உட்ருக்க
கூல்லே சொல்லி் குடுப்பாங்ளா அதல்லா
அ ஸ்கூல்லியு சொல்லி தராங்க நா வந்து தனியா ஒரு வகுப்பு சேத்துருக்கங்க வ பரதநாட்டியம் சேக்க
அந்த வசதி எல்லா இல்லங்க பய புள்ளங்கள போய் டெய் லி அழச்சு கொண்டு உடவு முடியாது ஆளு இல்ல
அதாங்க நா ஒரு வருட இழ் டேவேளிக்கு அப்பறந்தாங்க இப்ப புள்ளய மறுபடியு பரதநாட்டியம் க்ளே அ வகுப்புக்கு அனிப்பிருக்க
தே இத அம்மாவு பாருங்க மாசமா இந்துருப்பீங்க அந்த போயிட்டு வர வசதி பத்தாத் து
ஆமாங்க நா என்னோடக் என் நானு வாகன வச்சிருக்க இருசக் க்குர வாகனத்துலதா ஏ பொண்ணயு அழச்சுக்கிட்டு போயி அந்த வகுப்புல விட்டுட்டு அழச்சிட்டு வருவ
நானு வச்சிருக்கங்க நா சந்தைக்குலா அதுல தாங்க பெய்ட்டு வருவோ
அப்டிங்ளா சந்தைல எல்லாமே காய்கறி வெலைகள் எல்லாமே கம்மியா தான இருக்குன் ந கேள்விப்பட்ருக்க
ஆமா மொத்தமா வாங்க்கிலாமா சில்லறயாவு வாங்க்கிலா மொத்தரமா மொத்தமாவு வாங்கெலா
சேரி
எல்லா வகையான காய்கறியு அதுல ஒரே எடத்துல வந்து இருக்கதுனால எல்லாமே நம்ம வாங்க்கிலாங்க ஒரே எடத்துல எல்லா ஊர்லேந்து காய்கறி எட்த்துரு வருவாங்க காய்கறி கீர வக அந்த கட்ல கெழங்கு வக எல்லாமே இருக்குங்க அங்க ஒரே எடத்துல
எங்க ஊர்ல என்னா பண்ணுவாங்கன்னா இந்த டெம்போ வண்டின் சொல்லுவாங்க கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆம்மாவுவா தெருவ்க்கு தெரு டெம்போ வருமே
அந்த டெம்போ வண்டிலதா கத்துரிக்கா தக்காளி வெங்காயோன்னு கத்திக்கிட்டே போவாங்க கிலோ நாலு கிலோ நூறுவா ரெண்டு கிலோ நூறுவா அப்புடின் சொல்லுவாங்க
அது உங்ளுக்கு பக்கத்துலே வாங்கதால அது கொஞ்சோ வஸ்திதான இருக்கு உங்ளுக்கு வீட்டு கிட்டேந்தே கா வாங்கெலா
இல்லங்க நீங்க சந்தைக்கி போனீங்கினா பாத்து பாத்து எடுத்துக்குலா இங்கெல்லா பாத்தே எடுக்க உட மாட்டாங்க
நா
ஆம்மா அப்புடே அள்ளி போட்டு மொத் த்தமாத் போட்டுதா குடுப்பாங்க அதுல நம்ப்ளால எது பெருசு எது சின்னதுன் எடுத்து பாக்கவே முடியாது
இது வெலவாசி கொஞ்ச அதிகமாதா இருக்கு
கண்டிப்பா